ஹலோ
ஹலோ
வணக்கம் லன்ச் டைமே வந்துரும் போல
சரி டைம் போறதே தெரியல உம் ஆமா
நா ஒம்போது மணிக்குதா எந்திர்ச்சே
உம் உம் நா காலையில ஃபைவ் ஃபார்ட்டிக்கு எழுந்தே டைம்ப லவன் ஆனதே தெரியல
அதா நமக்கு வேல இருந்தா டைம் ஓட்றது தெரியாது சும்மா உக்காந்தம்னா டைமே ஓடாது
ம் எனக்கு அவ்வளோதா ஃபோர் ஓ க்ளாக்கு போய் பிக்கப் பண்னு பாப்பாவ அது வரைக்கு டைம் போறதேத் தெரியாதுன்னு நெனைக்கிறே
ஆமா ஆமா சீக்கட்டி சீக்கிரோ இன்னக்கி ஒர்க் பூரா முடிச்சிட்டா பரவால
உம் எனக்கு நெறைய ஒர்க் இருக்கு அய்யோ அதயேன் கேக்குற
செரி வீக்கெண்ட் வந்தாச்சுல்ல வந்து அப்டியான்ருப்பீங்க ஊர்க்கு வரீங்களா
துதா ஊர்ல இருந்தே வந்தோ அப்றோ அதனால ஊருக்குல்லா போல இந்த வீக்கு போய் வார வாரம் ஊருக்கு போயி போயே டயர்ட் ஆயிருது
அப்போ இந்த வாரம் கண்டிப்பா வரீங்க ஏதாது சம்பவம் ஆயிடு
போன வாரோ அப்பிடிதா நெனச்சிட்டு இருந்தோ ஒரு சம்பவோ ஆச்சி அப்புறோ உடனே கெளம்புற மாரி ஆயிடுச்சு பாத்தா எப்புடி நாங்களா நாங்க வன்ட்டோ நைன்- நைன் தர்ட்- டென்னுகுல்லொ வன்ட்டோ
பசங்க ஊர்ல வுட்டீங்களா இங்க வுட்டீங்களா
ஆ கொண்ட் போய் அம்மா வீட்டுல விட்டுட்டு வந்தோ
அது தூர தா இது இங் இந்த பக்க இருந்தா ப்ரச்சன இல்ல அப்புடியே வுட்டு வந்தர்லா இது வேற அங்கப்
ஆமா எப்ப ஏதாவது ஒண்ணுவுப் போறது னால கொண்டு போயி இங்கிருந்து அம்மா வீட்ட வுட்டுட்டு அம் அப்புறந்தா அங்க வரதா இருக்குது
அதா அலச்சல் வர வழியெல்லா தெரிவிக்காது
பெட்ரோல் ரேட்டு வேற பெட் பெட்ரோல் விக்கிற ரேட்ட பாத்தா எங்கியுமே போலானே தோண்
ம் போவ் முடியு செரி இப்ப நீங்க நாலு பேர் போண் பண்ணி பேசிக்கணு
ஆமா அப்புறோ நாலு பேர்னால நாலு டரிப் அடிச்சா என்னா வருது ம் சேரி அப்புறோ ரேட்டு குறையுன்றாங்க குறையாதுன்றாங்க இன்னு அதிகமாகு
வந்தாலு சேரி வர்லனாலு சேரி போறோம்
ஆ ஆமா ஆ எல்லா எலக்ட்ரிக் சேஞ்ச் ஆக ஒவ்வொன்றாக இப்ப இந்த ஐட்டி கம்பெனிலல்லா ஒர்க் ஃப்ரம் ஹோம் குடுத்துட்டு மறுபடியு கம்பெனிக்கு வர சொல்றா மறுபடியு ஏ கேட்டா இந்த மாரி ஆ பெட்ரோல் இதெல்லா இருக்குனா நா எல்லாமே எலக்ட்ரிக் இத மாத் த்திறே கேன்டில கூட எல்லாத்தையுமே எலக்ட் மாத்திறே இங்க கேப் எல்லாமே வந்து நா எலக்ட மாத்திறே அது நா பாத்துக்கறே நீங்க வேலைக் வாங்க
அது ஒர்க் புரொடக்க்ஷன் கொறையது வீட் டுக்கு வந்தா ஒரு சில பேர் செய்யறாங்க ஒரு சில பேர் ஏமாத் தறாங்க
உம் அது ஆனா வந்து நெறைய நியூஸ்லல்லா வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் குடுக்க சொல்லி சொன்னாங்க ஆஹ் ஸ்கூல்ஸ்ல்லா வந்து ஆண் ஆண்லைன்ல கொண்டு வர சொன்னாங்க அப்படின்ற மாரில்லா சொன்னாங்க ஆனா அந்த மாரிலா எந்த எதுமே இல்லைங்கிறாங்
காருமைய
உம் நம்ம அதா யாருமே பண்ணலன்தா சொல்றாங்க எங்க கேட்டாலுமே அதெல்லாம் சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றது
உம் உம்
அப்படிங்கறாங்க அப்பற
இப்ப இவங் எல்லாரம் இங்க வட்டாங்க ன்னா அப்புற அங்க இருக்க கடைய்ல பொருள யார் வாங்குவா எல்லாரும் வீட்டுக்கு
ஹம் ஆமா
அதும் மெயின் ரீசன்
ஆமா ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்காங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு நெறைய லாஸ் ஆனா
கவர்மெண்டு
கவர்மெண்ட்டுக்கனல்ல எல்லா ஆ ஆமா எல்லாதுக்குமே லாஸ் தா ஏன்னா பஸ் ஃபேரு அப்புறோ தி திங்ஸ் வாங்கறது
ஆமா டாக்ஸ்லா வரவே வராது
ஆமா எல்லாமே
இப திடீர்னு இப்ப இப பாருங்க எல் இப் இப்ப எல்லாருமே ஊருக் ஒண்டாங்கப்பனா சிட்டி ல எவெருக்கபோறா
ம் ம் ஆம்மா
என்ன பண்றது அப்புறோ அப்ப இப்ப இப்ப எல்‌ எவ்வள் நாளைக் போயிருப்ப இன்ன கொஞ்சொ நாள் போவோ அதுக்கப்பறொ எல்லாரு ஊர்லயே இருக்க போறாங்க
இல்ல இப்ப எல்லாருமே வீட்லருந்து ஒர்க் பண்றாங்கனா எல்லாரு என்ன பண்ணுவாங்க இப்போ இப்போ வந்து எக்ஸாம்பிள்க்கு நா அப்ப சென்னைலருக்கோ அப்டின்னா ஆ நா வந்து எனோட ஊர் வந்து வேறெதோ ஒரு ஊரு இதா நா சென்னைல ஒர்க் பண்றேன்னா நா அங்கருந்து இங்க ஷிஃப்ட் ஆயிதா ஆவுனு சுத்தா இப்பென்னா வீட்டு வாடக நா கு குனூ ஆ சிலிண்ட்ரு எடுக்கணு தனியாஏ ஃபேமிலிக்கு நா சிலிண்ட்ரு எடுக்கணு ஆ அ சோ அந்த மாரி கரண்ட்டு பில்லு கட்டணு இப்ப வந்து ஒ த ஒர்க் ஃப்ரம் ஹோம் குடுத்தறாங்கனா நா என்ன பண்ண வீட்ட காலி பண்ணி நா போய் வீட் ஏ வீட்ல இருந்துக்வே
ஆமா
னக்கு வந்து என்னை பாதி செலவு கம்மியாயிருது வீட்டு ரெண்ட்டுக் கம்மியாகுது வீட்டு ரெண்ட்டு உம் ஆம்மா
பசங்ளு பசங்க அங்க என்னமோ ஸ்கூல் ஃபீஸ் அதிகொ ஊர்ல இருந்தா கம்மி
உம் உம் உம்
அங்க இருந்தா சும்மா சுத்துவோ ஷாப்பிங் போவோ இங்க அந்த அந்த தொல்ல இல்லில்ல
ந்தாமா அதனால என்ன சொல்றது ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து பர்மனன்டால்லா குடுக்க மாட்டாங்க ஏதோ ஒரு சில கம் பனிஸ் சின்ன சின்ன கம்பெனிஸ் வேண்ணா குடுப்பாங்க இல்லைன்னால்லா கஷ்டந்தா
இல்ல இப்ப திடீர்னு பாருங்க ப காத்தெடுத்துது இப்ப காத்து நின்றுச்சு மழ வர மார்ருக்கு
இங்க ஆனா காத்து ஆ இங்க ஆனா காத்து அடுச்சுட்தா இருக்குது
காத்து அங்
ஆமா நியூஸ்ல எப் பப்பல்லா கனத்த மழை பேயு அப்புடின்னு சொல்றங்களோ அன்னைக்கல்லா சுத்தமாவே மழ பேயறது இல்ல ஏதோ அ உம் உம்
இன்னைக்கு பாத்தா மழ வந்துரும் போல
அ ஆ
ரெகுலரா பாப்பீங்களா
ரெகுலரா முன்னெல்லாம் பாத்துட்டு இருந்தேன் இப்பல்லாம் எங்க டைம் கிடைக்குது ஏதோ அப்பப் ப்ப அ இ ரெகுல ஆ நியூஸ்னா இப்ப இன்ஸ்டால போனா ஒரு சில இது மட்டும் வரு இல்ல ஹெட்லைன்ஸ் மாரி போடுவாங்கல அந்த மாரி வேணா பாப் இப்ப ஃபுல்லா எல்லாம் டீப்பால்லாம் கேக்றதில்ல எந்த டீப்பா எந்த நியூஸ் சொல்றாங்க சொல்லு ஒரு கட்சி விஷயனா அத ஒரு பத்து நாளைக்கு ம் ஆமா ஹெட்லைன்ஸ் மட்டும் ஆனா பாத்துக்குவே எப்டி போகுதே என்னாங்கறது ஹட்லைன்ஸ் மட்டும் பாத்துப்பேன்
ஆமா ஆமா மொதலலா நியூஸ் போட்றோம் அடுத்த நாள் பாத்தா டே அ கண்டன்டே வேற மாரி இருக் இது உம் ம்
இவ ஒன்னு சொல்றா அவ ஒன்னு சொல்றா சோசியல் மீடியா மீடியால அவ ஒன்னு சொல்லிட்டு இருக்கறா
ஆமா
எது உண்மனே தெரிய மாட்டிது நியூஸ் அ நியூஸ் அ பா நியூஸ் அ நியூஸ் அ பாத்தப்ப வரைக்கும் அந்த ச்சலாம் இருந்தது இப்பெல்லாம் ஒரே இதா இருக்கு
உம் உம் உம் அப்றோ என்ன பண்றது
அதாவது அந்த சோசியல் மீடியாவா ஆக்டிவிட்டிஸ் அதிகமாக போச்சுல அப்புறோ எல்லா நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுது வேகமா
ஆமா எல்லாருமே வந்து சோசியல் மீடியா பாக்குறாங்க முன்னல்லாம் வந்து படிச்சவங்க அந்த மாரி நாலேஜ் இந்த மாரி
தெரிஞ்சவங்க அப் ம்ம் அப்போ ஃபோன் வந்து எல்லார்டையும் கிடையாது இப்பதா எல்லார்டையுமே ஃபோன் இருக் வீட்டுக்கு நாலு நாள் போன்ருகுது
ஆமா இப்ப வந்து தாத்தா பாட்டிலாம் கூட இப்ப என்னோட எ ஒரு தாத்தா ஒரு இருக்கா ஒருதர் இருக்காங்க அவங்கல்லாம் கூட எடுத்து வச்சு இன்ஸ்டா பாத் த்துட்ருக்காங்க
அஹ் அந்த அளவுக்கு அப்டேட் ஆயிட்டாங்க
ஆஹ் அந்தளவுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இருந்தா அப்புற ஆட்டோமேட்டிக்கா எல்லா பாக்க ஆரம்பிச்சு வராங்க அதனால அது வந்து ஒவ்வொருத்தரோட இன்ட்ரெஸ்ட்ட பொறுத்து
நானு ஃபுல் ஆக்டிவா இருந்தே சோசியல் மீடியால அப்ப இப்ப அப்படியே குறஞ்சிருச்சி டைம் ஆக ஆக அப்டியே டைம் ஓடிருது அதுவு
உம் உம் ரொம்ப போர் அடிச்சுனாலு ரொம்ப போர் அடிச்சதுனாலயு நா ப அப்புறோ என்ன பண்ணுவே கண்டூனியூஸா வரு ஒர்க் பண்ணிட்டே இருந்தேனா அது ஒரு மாதிரி மண்ட கொழம்புற மாரி இருந்ததுன்னா அப்ப எடுத்து வச்சுக்குவே உம்
வீட்ல இருக்கும்போது ஃபுல்லா சாங்ஸ் கேட்டுட்டே இருப்பே தனிய உக்காந்திருப்போ என்ன பண்றது அப்புறோ
உஹ்ம் ஆமா உம் இல்ல அதெல்லா இருந்தா தா பரவால்ல அத் அதுலயே இருக்க கூடாது அப்பப்ப இவ என்ன
ஆமா ஆமா இப்டி தனியா உக்கார்ந்து இருக்கும் போது அந்த மாரி இப்ப பஸ்ல போன பாருங்க பாட்டு கேட்டுதா போறோ மூணு மண் நேரமனாலு நா எல்லா ஒரு பாட டவுன்லோட் பண்ணிட்டு போய்டுவே
உம் இல்ல நா முன்னெல்லா வந்துட்டு வெளில பஸ் டிராவல் பண்றேன்னா என்ன பண்ணுவானட்டா என்ன பண்ணுவனா அஹ் ஃபோன் பாத்துட்டு போவே ஆனா இப்ப எல்லா என்ன பண்றேன்னா அஹ் அந்த வீடு எப்டி கட்டியிருக்காங்க அந்த ஏதாவது ஏதா ஒரு விஷயொ அ கடனா கடையில பாக் போது என்ன தெரியுது இந்த மாரி பாக்க ஆரம்பிச்சிட்டே எனக்கே அது ஆ அச்சரியமா தா இருந்தது ஃபோன் பாக்கணு ஒரு இன்டரெஸ்ட் இல்ல இப்பெல்லா
அதா அந்த நியூஸ் நம்ம அது அது ஒ மைண்டே ஒரு எதுவா இருந்தாலு அது குறிப்பிட்ட லெவல தா எடுத்துக்கு
உம் உம்
இது நோக்கி போயிட்டே இருக்கு
ஆமா
எங்க பின்ன வெளில போலயா அவுட்டிங்கு
அவுட்டிங்ல்லா போல அவுட்டிங்கு நம்மள கொஞ்ச நேர ஃப்ரீ தர டூ மந்த்ஸா பெண்டு ங்க, அதனால இந்த ர ஒரு ஒரு வாரத்துக்கு வீ்ட்லயே ரெஸ்ட் எடுத்துட்டுதா எதா வெளியில
எல்லா பேரண்ட்ஸுக்கும் இந்த இனிமேல் தா ரெஸ்ட்டே.
ஆமா டூ மன்த்ஸ் ஏதோ ரொம்ப எவ்ளோ ஏதோ என்ன சொல்றது, ஏதோ ரொம்ப வருஷம் ஆன மாரி இருக்குது.
உம் உம்
அப்றம் என்ன பண்றது? இப்ப இருக்ற கொழந்தைங்கலா எல்லா ரொம்ம்ப ஆக்டிவா இருக்கு.
ஆமா, அதெல்லா அடக்கவே முடியாதுட்டுக்கலாம்.
ஆஹ் டொண்ட்டி போர் ஹார்ஸும் எக்ஸ்ப்ளெய்ன் பண்ணிட்டே இருக்கணும்னு நெனைக்கிறாங்க.
அப்றம் நம்ப கம்பெனி குடுக்கலேன்னா நீங்க எங்கூட விளாடு
நா டைம் ஸ்பெண்ட் பண்ற நேரம் அப்டினு வரும்போது ஒரு மாரி புக்குனு போயிட்றாங்க.
ஆமா. இல்ல அதெல்லா சொன்னோம்னாதா ஃபீல் பண்ணுவாங்க. அதனால அதெல்லா சொல்லக் கூடாது. அது நம்ப வந்து ஒரு விஷயத்த சொல்றோன்னா அது அவங்களுக்கு தோண்லனா கூட நம்ப அத சொல்லி அவங்கள வந்து அது ரியலைஸ் பண்ண வைக்கிற மாரி ஆமா ஆமா. அவன் ரெண்டு கொழந்தைங்க இருந்தா இப்ப ஒரு கொழந்தைக்கு ஒண்ணு இருக்கு அப்டின்னா அவெ பொக்குன்னு போய்ருவான். அப்படின்னா, அதாவது அவங்களே அத ரியலைஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா சொல்லி, சொல்லியே அவங்க வந்து கத்து குடுத்துருவாங்க
நா அதா அதா.
இப்ப பாப்பால்லா கூட சொல்லுவா தம்பிக்கு மட்டும் பண்றீங்க அப்டிம்பா. தம்பி அவனுக்கு வேணும் பண்றா உனக்கு வேணுமா, வேண்டா இல்ல இப்ப அது உனக்கு தேவ இல்ல கம்னு இரு. அப்டிம்பா. அப்பயும் அதெல்லா அத அக்சப்ட் பண்ணிக்க மாட்டா. அக்சப்ட் பண்ணிக்கலைனாலும் வேற வழி இல்ல.
அத ஒவ்வொரு கொழந்தையும் புரிஞ்சுக்கிது, ஒவ்வொரு கொழந்தையும் புரிஞ்சிக்க மாட்டேங்குது.
ஆமா உம் செரி ஓகே